நல்லா இருக்கிங்
நா நல்லார்க்கே நல்லா இருக்கிங்களா
அ ஓ நல்லா இருக்கேம்ப்பா எங்க டூட்டியா வீட்ல இருக்கிங்ளா
வீட்ல தா
ஓ இன்னைக்கு மொஹரம் லீவா இல்ல
இல்ல இன்னைக்கு லீவ் இன்னைக்கு வந்து வார லீவு
ஓ வாரோ வெள்ளிக்கெழமையானா லீவா
அப்பிட்லா கெடையாது எ எங்களுக்கு இன்னைக்கு லீவு அவுங்க எப்பனாலு உடுவாங்க
ஓ ஓ ஓ வார்த்தக்கு ஒரு நாளு எப்ப வேணாலு எடுத்துக்குலா
ஆமா வாரத்துக்கொரு நாள் எப்ப வெனாலு எடுத்துக்குலா அ நம்ம எடுக்க முடியாது அவுங்களா குடுப்பாங்க பதினஞ்சு பேர்ல அஞ்சஞ்சு பேருக்கு அப்டி குடுப்பாங்க ஒவ்வொரு வார அஞ்சஞ்சு பேருக்கு அப்டி
ஓஹோ மொத்தோ எத்தன பேர்ப்பா அங்க செய்றீங்க
பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேரு
ஓ பயிஞ்சு பேத்துக்கு ஓ மூணு ஓ அஞ்சு அஞ்சு பேத்துக்கா இப்ப லீவுல எங்காது போவீங்களா வெளிலலா
வெளியிலல்லா எங்க ஈவ்னிங் வீட்ல தூங்குதுக்குகே நேரோ செரியா போவோ
ஆமா ஆமா அ ஷிஃப்ட்டு முடிச்சு வந்து டையர்டா
ஆ ஒரு நாள்ல எங்கேயு போ முடியாது ஒடம்புலா வலிக்கும்ல
ஆமா காலைல மெதுவாதா எந்திருப்பீங்க லீவுன்ட்டு
ஆமா ஏன்ச்சு சாப்பட மறுபடியு செல்ல நோன்டிட்டு தூங்கிட்டு படுத்தூங்க கரெக்டா இருக்கோ
சரியா இருக்கோ சில நேர சாயந்தர டைம்ல எங்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போ முடியாது
ஆஹா அதுலா எங்கயு போமாட்ட நானு
ஓ ஓ சேர் சேர் சேர் சரி ஒரு நாள் வீட்ல அம்மா கூட இருக்குலா இல்லையா
ஆமா
அ அ அ என்ன சமையல் இன்னிக்கு வீட்ல என்ன சாப்ட்டீங்க காலையில
காலையில தோச
அ தோசைக்கு உங்க ஊர்ல தக்காளி கொழம்பு வப்பீங்களே அ அ உ எனது உங்க ஊர்ல அந்த சொதி
சொதி கொழம்பா
சொதி ஆ அதெல்லா எனக்கு ரொம்போ புடிக்கு எங்க எனா எங்க தம்பி ஒய்ஃபு அந்த ஊர்ல இந்தன எடுத்தோ ஸ்ரீ வைகுண்டோ
அ
அங்கதா பொண்ணு எடுத்துர்க்கோ அவுங்க வந்து இந்த சொதி அப்பறோ அந்த சீனி மிட்டாயி முந்திரிக் கொத்து இதெல்லா எங்குளுக்கு கொனந்து குடுத்து குடுத் அ மு அதெலா ரொம்போ புடிக்கு எங்ளுக்கு அதலா அதனால்தா இங்கப் தூத்துக்குடி சமையல் பத்தி எங்களுக்கு வந் தெரியிது சொதினா ரொம்பவே புடிக்கும் ம் அது எதா விசேஷ டைம்லதா வப்பீங்க போல இல்லியா இல்ல அடிக்கொரசோ வீட்ல செய்வாங்ளா அம்மா
அடிக்கடிலா வெக்க மாட்டாங்க எதாவ் இந்த டைம் மாரி
விசேஷ் டைம்
பொங்கலு அந்த மானியேங்க
ம் அதுக்கு வேல ஜாஸ்தி இல்லியாப்பா அம்மாவே எல்லா சமையலு முடிச்சிருவாங்ளா இல்ல அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்ளா
அம்மாவே எல்லா சமையலு பாப்பாங்க
அ எல்லா வேலையும் முடிச்சுருவாங்க
ஆமா
ஓ சேர் சேர் சேர் இப்ப நாளைக்கி என்ன ஷிப்ட்டுப்பா
நாளைக்கும்
ஒ ரெண்டு மணிக்கு போணுமா
ஆமா போயிட்டு மறுப்டி நைட்டு பத்து பத்துக்கு வரணு
ஓ பத்து மணிக்கு ரெண்டு மணிக்கு எப்பக் காலைல மதியானோ சாப்பாடு சாப்ட்டுட்டு எடுத்துட்டு போயிருவீங்ளா சாய்ந்திரத்துக்கு இல்ல
நைட்டு வீட்டுக்கு வந்தா சாப்புன்னு மதிய ரெண்டு மணிக்கு ரெண்டு பத்துக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தா சாப்புன்னு
ஓ ஓ மதியானோ வீட்ல சாப்ட்டு போயிருவீங்க
ஆமா
ம் அந்த இதுல அந்த யூனிஃபார்ம்லா எப்போதுமே போட்டுட்டு இக்குன்றீங்களா இந்த வெயில்ல கஷ்டமா இருக்காதாப்பா அந்த ஹெல்மெட்லாம் போட்டுட்டு
அப்டிதா இருக்குனு
அ இந்த ஹெல்மெட்டுனா இந்த நிலக்கரி சொரங்கத்துல போர்றாங்ளே தலைக்கு மட்டு ஒரு மஞ்ச கலர்ல உங்குளுக்கு என்னா கலரு
எங்ளுக்கு ஓய்ட் கலரு
ஓ ஒயிட்டு கலரு யூனிஃபார்ம் உண்டு ம் ம் ம் சேரி சேரிச்
யூனிஃபார்மு வெள்ள கலரு ஹெல்மெட்டு
ஆ வெள்ளிக்கெழம இன்னிக்கி கோயிலுக்லா எங்கியும் போலியா கோயிலுக்கு வீட்ல பக்கத்துல அ கொலதெய்வ கோயில் கொலதெய்வக் கோயிலுக்லா எப்டி போவீங்க நீங்க உங்குளுக்கு அந்த சொடலை மாடே அந்த மாரிதான சாமி இருக்கு கருப்பசாமி சொடலை மாடே
ஆமா எங்குளுக்கு வந்து கொலதெய்வங் கோயிலா கருப்பசாமி
அ எந்த ஊர்ல உங்கூர்ல
எங்குளுக்கு அந்த அங்க இருக்கு ராஜபாளையோ இருக்குல்லா
ஆ மதுர ராஜபாளையோ
ராஜபாளையோ அங்க அங்க இருக்கு ஆயா நாங்க அந்த மாசி படப்புக்கு மட்டுந்தா போவோ லாங்ல இருக்குல்ல மாசோ மாசோ இல்ல இந்த மாசிப் படப்புணு ஒன்னு வரும்மில்ல
வருஷத்துக்கு ஒரு டைமு
ஆ
ஓ அம்மாசி அந்த அம்மாவாசி அந்த மாரியா
அந்த மாரிக அ அ சித்திர திருவிழாக்குலா போவாங்கல அந்த மாரிக
ஓ ஒ ஒ மாசி மாசோ போயி அப்ப எல்லா ஆளுங்களு வருவாங்க குலதெய்வம் கும்பிட்றவங்க
ஆமா
ம் எல்லாரு வந்து எல்லா படையல் போடுவ அங்கேயே பொங்கல் வச்சு படையல் போட்றதா
ஆமா
ம் ம் அப்போ எத்தன ஜனோ வருவாங்கள
லாங்குல அதுபோக அது காட்டுக்குள்ள இருக்கு அதனால மத்த நேரலா போவ் மாட்டோ போவ் முடியாத் போனா நம்மக்கு ஆ இல்ல போறதுனா நமக்கு தனி செலவு ஆகும் பொல
ம் ம் தூத்துக்குடிலருந்து மதுரைக்கு எவ்ளோ தூரம் எத்தன மணி நேரோ நூத்திமுப்பத்தாறு கிலோ மீட்டர்னா மூணு நாலு மணி நேரோ இருக்குமா
ஆ பஸ்சுல போனா ஒரு நாலு மணி நேரோ போவோம் அவ்ளோ தா
நீங்க வ வண்டிலே போ வண்டிலே எப்டி போனாலு நாலு மணி நேரோ ஆயிரோ இல்லியா ம் மதுரைல மீனாட்சி அம்மன் கோயில்லா போய்ர்க்கீங்ளா
மீனாட்சி அம்மன் கோயிலுக்கா ஆ போய்ருக்கோ அதுவு சின்ன பிள்ளையில போனதுதா அ அ யாருமே போல இப்போய்க்குள்ள போவே இல்ல எனக்கு வெவரோ தெரியாத பூச்சுல போய்ர்க்க
சின்னதுல போய்ருக்கீங்க இப்ப எங்கேயுமே போறதுல போல இருக்குது வேல உண்டு வீடு உண்டு இல்லியா
வேல உண்டு வீடு உண்டு தா எங்கேயுமே கெடயாது
ம் ம் செர் செ வருஷத்துக்கு ஒரு டைம் கொலதெய்வத்த அது போதும்பா வருஷத்துக்கு ஒரு டைம் கொலதெய்வத்த கும்டுட்டு இந்த அமாவாசைகெல்லா நீங்க பூஜல்லா பண்ணுவீங்களா எறந்த முன்னோர்களுக்கு அமாவாசி ம் அது பண்ணி முன்னோர்கள கும்புட்டு கொலதெய்வத்த கும்ட்டாலே போதுமாமா
ஆ அ
இந்த குள்ளத கொலதெய்வோ கும்டாம முன்னோர்கள கும்முடாம இந்த ஒவ்வொரு ஊரா காசி ராமேஸ்வரோன் கோயில் கோயிலா போறாங் பாத்தீங்ளா ப்ரோஜனமே இல்லியா ஓ அதனாலதா உங்க அம்மா அப்பா இப்டி கும்ட்டா போதும்ட்டாங்க போலருக்கு இல்லியா அதெல்லா டைம்மு இருக்கறது இல்ல காட்டு வேல
டைம்மு இருக்குர்த்ல அது போக எங்கேயுமே சுத்தி அந்த டூருங்கறதே கெடயாது நம்ம வீட்ல
டூர் ஓ சேர் சேரி இங்கெல்லா எந்த நம் மூர் சைடுலாம்ப்பா பண்டே போட்டுக்குவாங்க போட்டுக்குவோ மாசோ அம்பது நூற் று எர்நூறு ஐநூறு ஆயிரனு பண்டு போட்டுக்கிறது வருஷத்துக்கு ஒருத் டைம் இந்த சபரிமலை சீசன் வருது இல்லியா தை மாசோ ஜனவரி மா அந்த சமையத்துல ல கெளம்பிர்றது ஒரு வாரோ டூரு இப்ப பண்டு போடும் மோது அதே மாஸ் சோ வருஷத்துக்கு ஒரு அஞ்சாயிரோ ஆறாயிரோ சேந்துக்குவோ எப்பதாலு ஆறு ஏலாயிரோ இ கை கைல காசு வச்சுக்கிட்டு எல்லா ஒவ்வொரு ஊரா ஒரு பத்து பத்துனஞ்சு கோயிலு டூரு எல்லா சுத்தி பாத்துட் ட்டு வந்தறது மீதி அந்த மாரி போனாங்காட்டியு எல்லா ஊரும் சுத்தி பாக்கலா இப் தனிப்பட்ட மொறைல போணுனா செலவாகும் இல்யா உங்கூர்ல அந்த பண்டுல்லா கெடயாது பண்டு பிடிக்கிறது டூர் பண்டு இந்த தீபாளி செலவு பண்டு அதெல்லா இல்ல
எதுமே கெடையாது
தீப் தீபாளி ஃபண்டுன்னு பிடிப்பாங்களேப்பா இங்க எப்டி தெரியிங்களா செலவுக்கு இந்த மளிக ஜாம் கட வச்சிருக்காங்க இல்லையா அவங்க வந் து மாசோ மாசோ இரநூறு இரநூறு வாரோ இரநூறு மாசோ எட்நூறுன்னு புடிச்சுக்குவாங்க இப்ப வருஷத்துல நம்மளுக்கு ஒன்பது பத்தாயிரம் பத்தாயிரங் கெடச்சிரு அதுல வந்து மளிகை ஜாமானோ பூராவுமே இருபத்தஞ்சு கிலோ அரிசி பருப்பு கா உளுந்து என்னென்ன வேணு ப பருப் மளிகை ஜாமனம் பூரா அப்புறோ பட்டாசு ஒரு பாக்ஸு ஸ்வீட்டு காரோ எல்லா கொணந்து குடுத்துரு குடுத்துருவாங்க இங்க அந்த ஃபண்டுபிடிக்கிறோ நம்மளுக்கு அந்த தீ வாரோ இரநூறு மாசமு குடுக்கலா வாரமு கட்டலா அப்போ நமக்கு மாசோ என்னாய் வர்ஷோ என்ன ஆயிருது எட்டு ஒன்பதாயிரோ பக்கோ வந்துருது அப்பறோ பாத்திரமு கொடுப்பாங்க ஒரு ஆயிரோ ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு இந்த வெளக்கு ஹாட் பாக்ஸு தூக்குங்க சம்படோ அந்த மாரி குடுக்குறதுனாலா நம்மளுக்கு நம்மளுக்கு லாபமு இருக்கு பொருளுங்களு வந்துருதா அதனால போட்டுட்டு இருக்கோ அதோ ஆ ஈஸியாவு இருக்கு நம்மளுக்கு செலவு அந்த சமயத்துல தீபாவளி டைம்ல நெறைய செலவுங்க இருக்கு அப்ப இது நம்ம வாரோ நம்ம சேத் தி வாங்கலனா சேத்தவு முடியாது ஒரு மொதல் ஒரு டைம் இரனூரூபா எடுத்து வைப்போ ஒரு மாசோ எடுத்து வப்போ அப்ப ஏதாவது செலவு வந்து அந்த காசத்தா எடுத்துருவோ இது ஃபண்டு மாரி போட்டம்னா நமக்கு பொருளாச்சு இல்லையா அந்த மாரிதா அப்ப அந்த உங்க ஊர்ல அந்த மாரியு இல்ல
ஆ அந்த மாரில்லா கெடையாது
அ உங்க ஊர்ல தா அண்ணாச்சிங்களா நெறைய இருப்பாங்களே கடைங்கள வச்சுக்கிட்டு
இருப்பாங்க ஆனா அந்த மாதிரிலா தீபாவளிக்ககெல்லா யாரு இதல்லா பிடிக்க மாட்டாங்க
ஃபண்டு பிடிக்கறதுல
ஆ பிடிச்சா ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க ஆ
யாரு கடக்காரங்க
கடக்காராங்க குடுக்க மாட்டாங்க ம்
இங்க நம்பிக்கையானவங்கதா வரு ரொம்ப வருஷமா புடிச்சட்டு இருக்கறாங்க கரெக்டா வந்துருது செலவெல்லா போதுபோ அங்க யாரு அந்தமாரி செய்யறதுல போல இருக்
இல்ல இல்ல எங்க கிராமமா கண்டு செய்யல தூத்துக்குடியில எல்லா செய்வாங்க எங்க ஊரு தூத்துக்குட் விருந்து எங்க ஊரு ஒரு பத்து கிலோமீட்டர் போகணு அங்க கெடையாது கிராமமா கண்டு கெடையாது தூத்துக்குடியில படிப்பாங்க கோவில்பட்டி திருநெல்வேலி இந்த மாரிலா படிப்பாங்க எங்க ஊர்ல கெடையாது கிராமமல்ல
ஒ ஆமா ஆமா அப்ப இந்த திருநெல்வேலிக்கெல்லா போவீங்களா இருட்டுக்கட அல்வாலா வாங்கி சாப்டுவீங்களா
ஆ ஆ
அ அ உங்க ஊர்ல விக்குதா இல்ல அங்கதா போய் வாங்கணுமா அந்த அல்வா
இல்ல எங்கூர்லயே விக்கு தூத்துக்குடிலயு விக்கு
ஓ அங்கருந்து வாங்கிட்டு வந்து இங்க விப்பாங்க
ஆமா தூத்துக்குடியில
அ தூத்துக்கு திருநெல்வேலினாலே அல்வா தா ஃபேமஸ் இல்லையா
ஆமா
நல்லா சாப்பறே அது ரொம்ப காலமா இருக்குது போல அந்த அல்வா கடை
ஆமா ஆமா
ம் ம் சேர் சேர் அந்த கோயிலுக்குலாம் போய் ஆ ஹ ஹ சேர் சேர் சேர் அந்த கோயிலுக்குலாம் போயிருக்கீங்களா அந்த சாமி பேரென்ன திருச்சு திருநெல்வேலில நெல்லைநாதர் நெல்லைநாதர் தான போனதில்ல ஓ
நீங்க கூட அங்க இருந்துட்டு எல்லாம் பண்றீங்க நான் இங்க இருந்துட்டு எதுமே போறது கெடையாது
நாங்க ஏன்னா அங்க நாங்க பொண்ணு எடுத்திருக்கறதுனால அங்க போவோம் திருநெல் திருச்சம் திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு ஆழ்வார் திருநகரி நடந்து வருவீங்களா அங்க கோயில்லாம் இருக்கு நல்ல ஃபேமஸ்ஸான ஒரு சனி பகவான் சிவபெருமான் கோயில் இரு இருக்கு அங்க என் தம்பியோட மச்சானுக்கு கல்யாணம் ஆச்சா அதெல்லாம் நாங்க அங்க அடிக்கொருக்க வரதுனால அங்க கொஞ்சம் எல்லாம் தெரியும் தாமிரபர ணி ஆறு அந்த தே இது இருட்டுக்கடை அல்வா கடை கோயிலுங்கல்லாம் கொஞ்சம் தெரிது அதனால நீங்க அங்க இருந்தக்காட்டி போவீங்களோ என்னவோன்ட்டு இனி போங்க அப்டியே ஒவ்வொரு எடமா ம் சேர் சேர் மதியானம் சமையலு ஆமா ஆமா வேலைக்கும் போய் படிப்பு முடிச்சோனயே வேலைக்கு சேந்துட்டீங்க போல
ஆமா சேரி வைக்கட்டுமா நான் அப்பறம் கூப்புட்றேன்
சேரிப்பா சேரிப்பா
ஆ சேர்